ஹலோ ஆ அதா இப்ப நா வந்து ஆ கேக்குது கேக்குது நா வந்து இப்ப எம் பி ஏ வு படிச்சு படிச்சு முடிச்சிருவே ஆ சைட் பை சைட் வந்து என்னோட அட்வான்ஸ் கோர்ஸையு படிச்சு முடிச்சிருவே அதே சமயத்தில எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு அது அ து அது வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ்ன் நெனைக்கிறே இப்ப இந்த அட்வான்ஸ்னால அத பத்தி டீடெ ய்லா நா அவ்ளோ கேக்கல ஃபஸ்டு ஸ்டார்டிங்ல இருந்து போயிரான அதுக்கு நா இந்த ரெண்டு கோர்ஸ் முடிக்கத்துக்குள எனக்கு வந்து எக்ஸ் பீரியன்ஸ் எப்டியு ஒரு ஒன் இயர் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துரு அப்போ வந்துனு எனக்கு சேலரி அதிகமாதா வரு அதனால ஒன்னு
அதா எவ்வளோ எக்ஸ்பர்ட்டு இருக்கு ஐ மீன் நீங்க எக்ஸ்பக்ட் பண்றது அவங்க ரியலிட்டியா எவ்ள மார்க்கெட்ல எவ்ளோ வேல்யூ போகுதுன்
இப்ப வந்து ஸ்டாட்டிங் நா எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஒரு இருபதாயிர அப்டின்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்ற நா இந்த ஒ நா சொன்ன கோர்ஸ்லா முடிஞ்ச்சுனா எனக்கு கண்டிப்பா அறுபதாயிர ஆ அறுபதாயிர டு எழுபதாயிர அந்த மாரி சம்பள வரு
எல்லா எடத்துலயு கெடைக்குமா அந்த பிரை ஆ அந்த சேலரி இல்ல குறிப்பிட்ட ஒரு ஆர்கனைஷேஷன்ல மட்டுந்தா பிரைவேட்
இல்ல இல்ல இது எல்லாமே வந்து பெரிய பெரிய கம்பெனி மட்டுந்தா இந்தோன கோடிங் சிஸ்டமே எடுப்பாங்க அது இல்லாம வந்து டிமாண்ட் அதிகமா இரு க்கு மெடிக்கல் கோடிங்க்கு டிமேண்டு அதிகமா இருக்கு அதனால வந்து ஒன்னு பிரச்சன வராது இப்ப வந்து இப்ப ஏ ஐ அதிகமா வளந்துருச்சில்லைங்களா எல்லா எல்லா ஃபீல்டுலயு வந்து ஏ ஐ வந்துருச்சு ஆனா மெடிக்கல் ஃபீல்டுல வந்து ஏ ஐ வர முடியாது இந்த கோடிங் ஃபீல்டுல ம ஏ ஐ வர முடியாது ம அ அ கொஞ்ச அசஸ் பண்றதுக் மட்டுந்தா வரு ம நா மத்த மாரி ஒரு பேஷண்ட்ட பாத் து அதுக்கான கோடு எடுத்து கரெக்டான கோடு எடுத்து போட முடியமான்றது சந்தேகந்தா அதனால டிமாண்ட் அதிகமாயிட்டேதா போகு கொறையாது
ஓகேங்
ஆ
தா அப்படி பாத்தாலு ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் இந்த இதுலே எக்ஸ்ட்ரா ஏனா இதுக்கு மேல திருப்பி படிச்சு படிச்சு இன்னு எக்ஸ்ட்ரா பண்ணாலு ஓவர் ஸ்கில்ஸ் வெச்சட்டு ஒன்னும் பண்ண முடியாது ஐ மீன் ஸ்கில்ஸ் அவரு குறிப்பிட்ட ஸ்கில்ஸ் வெச்சுட்டு கரெக்டா பண்ணா இப்ப சிக்ஸ்டீனா ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் அதுக்கு மேல
ஆ ஆ ஆ வந்துரு கரெக்டா கண்டிப்பா வந்துரு அதுக்கான இது வந்துர்லா
ஏன்னா எடுத்ததுமே ஆ வெ ஆ ஆனா இது வெளிய எல்லா என்னமோ ஒரு சேலரி அப்ராட்லலா அதுக்குதா பாத்துருக்கிங் செக் செக் பண்ணிக்லா
அது எதுவு நா செக் பண்ல அது மாரி ஐடியாவு எனக்கு இல்ல வெளிய போற மாரி ஏன்னா வந்து வெளிய ஆ ஹா இல்லில்ல சேல்ரி வைஸ் அங்க அதிகமாகதா இருக்கு ஆனா வந்து அவங்களேதா நம்ப கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்களே நீங்க பாத்து குடுங்க அப்டின்ற மாறி நம்ப ஏ அங்கப் போய் வேல செய்யணு அங்க நாட்ல இருக்க பேஷன்டே தா வந்
இல்ல ப்ரோ அதா இப்போ நீங்க என்னதா வேல பாத்தலு ஃபாரின் கம்பெனிக்கு எங்க வேல பாத்தாலு இது ஒரு தேர்ட் பார்ட்டியா தா நீங்க பண்றீங்க ஐ மீன் உங்க ஆர்கனைசேஷன் இருந்தாலு அது தேர்ட் பார்டியா அதுக்குள்ள நீங்க வேல பாக் செய்றீங்க பட் ஆனா நடுவுல ஒருத்தங்க உக்காந்து அத அவங்க கிட் வாங்குற அமௌண்ட் வேற இல்லையா பட் அது நீங்க டைரக்டா ஆ ஃபாரின் கம்பெனிஸ் எங்க வந்து அதுக்கான வேல்யூ இருக்கோ அந்த மாற் ரஷ்யா ரஷ்யா ஓடது ஜெர்மனி இழுப்பு அதுக்கெல்லா அதிகமா இருக்கு ஆமா சேலரி பேக்கேஜு எங்க ரெகுலராவே இருங்க சொல்றே இப்போ சொல்லல நா எது ஃபோர்ஸ் பண்ணல இருக்கத சொல்றே பட் ரெகுலரா ஒரு டிக் டெக்னீசியனக்கு இங்க வந்து ஆ ஒரு இருவது இருவத்தஞ்சுனா ஆ அங்க டெக்னீஷியனுக்கே வந்து ரெண்டு லட்ச ரூபாய் தராங்க டி எம் கே பிகாஸ் நம்ம அண்டர் ரிட்டருன்றாங்க இந்தியா
இந்தியா வந்து ஆமா ரொம்ப இப்போ வந்து இ பணம் சார்ந்து ரொம்ப அ
எம்ப்ளாயி லேபர் லேபரோட இது வயசுல நம்ம வந்து அண்டர்ட்டர் ரொம்ப கம்மியு இல்ல பட் ரொம்ப கம்மி அதுதா அதிகோ ஒருத்தனுக் அதா மத்த கண்ட்ரியல நூறு ரூபா ஆமா ப்ரிஃப்ரென்ஸ்
நம்ப நம்ப கண்ட்ரியில வந்து நம்போ ஒரு நாலு டிகிரி அஞ்சு டிகிரி முடிச் சு வாங்குற சம்பளத்த அவ வந்து ஒரு டென்த் குவாலிபிகேஷன் டுவெல்த் குவாலிபேஷன் லே வாங்கிட்டு போயிடுவா நம்ம நாலு டிகிரி அஞ்சு டிகிரி வாங்கி எக்ஸாம்லா ப்ரிப்பேர் பண்ணிட் இருப்போ அவ அங்க பாத்தீங்ன்னா வந்து வெறு ஒன்னுமே இல்ல
காமெடி என்னன்னா ஃபேமிலி விட்டு ஓடணு ஃபேமிலி விட்
ஆ அதேதா அதேதா
பெரிய ஒரு எமோஷனல் ஒரு இதுதா அங்க இருக்கு
ஆமா ஆமா ஆமா அதேதா எ இதேதா
இப்ப மத்தவங்கள்ல்லா சில பேர் இருக்காங்க கடன் கடனுக்காக வெளிய போய்ட்டு
ஆ இப்போ வந்து நல்லா இருக்காங்க ஆமா ஆமா இப்போ நம்ம ஊர்லயுமே எத்தீங்னா கூட நம்ம ஊர்லமே பாத்தீங்ன்னா கூட ஆமா ஆமா
சொல்லுங்க சொல்லுங்க அதா சும்மா டெக்னீஷியனு இந்த ஏதோ ஒரு லேபர் ஒர்க்கா போறாங்க ஒரு ஆ இருக்கு பேக்ரவுண்ட்ல அவங்க எடுத்த கடன்னு ஒன்னு இருக்கு அத தீர் ஆ கம்ப்ளீட் பண்ணனு அப்டின் போவாங்க கரெக்டா பாத்தீங்ன்னா ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க கடன் அடச்சிருவாங்க அங்கே செட்டுல் ஆயிடுவாங்க
ஆமா அங்கே செட்டில் ஆய்டுவாங்க எ எங்க ஊர்ல கூட நெறைய பேரு அந்த மாரி தா இருக்காங்க ரொம்ப இன்
ஆமா நம்ம ஊர்ல யோஸ்ச்சா ஃபாரின்கு போனவங் ஃபாரின்லே கல்யாணம்
பாரின்லே தா இருப்பாங்க ஆமா ஏனா வந்து அவங்களுக்கு ஒ ஒரு அட்டாச் மென்ட் இருக்கு நம்பளோட வீட்ல இருந்து நம்ம போறதுக்கான அட்டாச்மெண்ட் இருக்கு ஆனாலுமே கூட அங்க போனா அங்க போயி நெறைய சம்பாரிச்சுட்தான இங்க காப்பாத்துறோ அப்டின்ற ஒரு இது வந்து இருந்தாலு நம்ம அங்கயே இருந்து பாத்துக்கலா இங்க எவ்ளோ எவ்ளோ பிரச்சனை வந்தாலு அந்த காசு வெச்சு அவுங்க சமாளிச்சிருவாங்க அவுங்களுக்கு அது பெரியவிஷ்யமா தெரியாது
ஆம்மா அங்க மணி வேலியில எதோ சொல்லுவாங்க பாருங்க முன்னாடி போய்ட்டு மணிவேல்யூ மந்த்லி இந்த எஃப் வந்து எ கனக் பண்ணுவோ இல்லையா ப சேலரி வந்தஉடனே அடுத்தப ஃபன்ட் வரு ஃபிஃப்டினெல்லா அதிகொ ஒன் வீக் மேக்சிமம் ஒன் வீக் ஒக்காந்து அது தேர்ட் பி ஆர் எவ்வளோ போச்சு எவ்வள இருக்கு அடுத்து இ எம் ஐ எவ்வளோ அத கண்க் பண்ணி பாத்தா கடசில தோராயவோ தோராயவ பாத்தா ஒரு தௌசண்ட் டு டூ தௌசண்ட் அதுவே அதிகொ சில பேருக்கு அதுக்கூட இருக்காது அதுல மைனஸ்ல இருக்கு சில பேருக்கு அத எண்ணிட்டு உக்கந்துருப்பாங்க ஆனா வேலக்போனப் ன்னு அந்த பிரச்சனையே இருக்காது எப்பவுமே வந்து ஒரு அமௌண்ட் பிரச்சின இருக்காது அக்கௌண்ட்ல ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இருந்துட்டேருக்கு
ஆம்மா இப்பவந்து நம்ம வெளிநாட்டுக்கு போறவங்க வந்து படிக்காம போறவங்களதா நம்ப்பத்தி பேஸ் படிக்காம போறவங்களே அவ்வளோ சம்பாரிக்கும்போது நம்ப ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு நம்ம ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு போம்போது நம்மளுக்கான வேல்யூ வந்து அங்க அதிகமாதா இருக்கு மோச் கம்மியவாது ஆம்மா ரொம்ப அதிகொ அதிகமா தா இருக்குமோ
அதா ஸ்காலர் ஜாப் த ஸ்காலர் ஜாப்ஸ் காலப்பு இது அதிக வேல்யூ ஒருத்தர் ன் அ எ ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு இல்ல ப்ரெண்டுக் சீனியர் நெனைக்க க ஒரு டூ டூ ஃபோர் யேர்ஸ் கொரோனா டைத்துல நா அங்க போனாரு
ஓக்கே
இங்க வந்து ஏதோ ஒரு ஐ டி கம்பென்ல இங்கியெ வேலை பாத்தாரு ஃபார்ட்டி ஃபிஃப்ட்டி கே பட் நாங் போறப்ப இங்க செலவ் பண்ணிதா அனுப்புனாங்க என்னா இது அதுக்கெல்லா உள்ள செலவ் பண்றதுக்கு செலவுருக்கு உள்ள போனாரு இப்போ வந்து மந்த்லி வந்து ஒரு எவ்ளோ ஃபை ஃப்வை லேக்ஸ் யேர்ன் பண்ணிட்டுக்காரு
அங்கல்லாம் பேஸ் சிக் மேரி ஆய்ச்சு இங்க வந்து நம்ப்ளுக்கு வந்து அதுதா கனவான சம்பளமா இருக்கு இங்கெ
சேலரிய இங்க நம்ம வந்து யெர்லி சேலரிதா மாத்துறோம்ள்ள
அந்தமாரி இருக்கு
பி‌ ஃப் இங்கியே பண்ணியிருந்தாலு அ இப்போ பைவ வி டோண்ட்டி டோண்ட்டி இன்னு என்னமோ போனாரு அந்த ஃப்பாட்டி கே இப்ப எங்க வந்து அப்பன்னா ஒரு ஒன் லேக் அ டுவெண்ட்டி இல்ல ஒன் லேக் மேக்சிமம் ஒன் லேக் தா வந்திருக்கு ஒன்லேக் அதிகொ அவ்ளோதா
அ
ப்போ அது ஃபை லேக்ஸ் அங்கெ வி வித்து வந்து அவுங்களுக்கு வந்து கோட்ரஸ்ஸு குடுத்துருவாங்க சில அதேமார் ந்த இருக்கிறதுக்கு அந்த வீடு சில கம்பெனிஸ்லா
ஆம்மா ந்த நம்போ வந்து இங்கிருந்து போறதுனால அந்த இது தங்கற்துக்கான எடொ மோர் ஸ்லி அவங்களே பாத்துப்பாங்க நம்பளுக்கு அங்க போய் ஒரு ஒரு ஒரு செட் ஆயிடுச்சுனா அதுக்கப்பற அங்கர்ந்து நம்ப வரமாட்டோ அமௌண்டு வரு நம்மள செட்ல்லு ஆயிடுவ அங்கருந்து நம்ப வரமாட்டோ
போ சொல்றதெல்லா எல்லாரு அத்தா சொல்றாங்க போற போற வந் திருப்பி வர்றதே இல்ல ஏன்டா வ ஒரு பிரச்சனை ஏதோ ஒனுல்னா இல்ல செட்டில் ஆய்டுறாங்க அங்யே
ஆம்மா எந்த பிரச்சனைய ஆனா அவுங்க இங்க காசு வெச்சு பாத்துப்பாங்க எவ்ளோ வேணாலு போய்ட்டாங்க நா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மொற வந் து வீட்ட பாத்துட்டு போவாங்க அவ்ளதா அப்ப கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பிரம் ஹோம் மேரி வாங்கிட்டு வந்ட்டு இங்க பண்ணுவாங்க
சில பேரு ஒரு நாலு த்து அ நாலு பேர் அஞ்சு பேர் ஜாயிண்ட் பேமிலி அவ்வளதா இருப்பாங்க மத்த மதி ஊர்ல இருக்க மாரி பாவ் இருவது பேறால்ல ஒரே வீட்டுல இருக்க மாட்டாங்க இருந்தா நாலுஞ்சு பேரு தான சோ அவங்க மொத்தமாவே மூவாயிடுவாங்க
ஆம்மாம்மா ஆ அந்த மாரி போறவங்களு இருக்காங்க நிங்க நீங்க இங்கயே இருங்க நா போய் அங்க பாத்துட்டு வேல செஞ்சுட் நா உங்களுக்கு காஸ் அனுப்பறே அந்த மாரியூ இருக் காங்க அனா போனா வர மாட்டாங்க அதுதா இங்க போனா வர மு டியாது அது அங்க இருக்கற இதுவுக்காக
அது எ இருக் எய் இதுன்னா இப்ப ஒரு டூ இயர்ஸ் நம்ப வந்து கத்துக்கறோ எல்லா கிளியர் பண்ணிர்றோ அப்படின்னா நெக்ஸ்ட் டொண்ட்டி இயர்ஸ் நம்ப திருப்பி இங்க வந்துட்டு திருப்பியூ பழையா வேல பழையா சேலரிக்கு ஒக்கந்து அடிக்ட்டு ஆக முடியாது அங்க வந்து நல்லா பிளக்ஸிபுலா இருக்கு எயிட் டூ ஃபை அந்த நைன் டூ பைவ் அவர்ஸ் கூட பெரிய ரிஸ்ட்ரிக்ட்டு பெரிய இது இருக்காது இங்க நம்ம எவனதா எக்ஸ்ட்ரா வேல பாத்தாலு நூறுபா இரநூறுவா தர மாட்டா
அமா அதுக்கான இது
அங்க அங்க வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஓ டி ஹவர்ஸ்ன் தனியாவே அதுக்கு வந் பாப்பாங்க எல்லாமே இருக்கு இருந்தாலு நம்ம அங்க டூ ஈஸ் திருப்பியூ அங் கஷ்டப்பட்டு வேல பாத்துட்டு திருப்பியூ இங்க வந்து அங்க அஞ்சு லட்சோ வாங்கிட் து இங்க வந்து
இங் ஆமா நம்மளால வாங்க நம்மளால வாங்க மு
ஆ நம்ம என்னதா நம்போ ஐ டி படிச்சு யோவ் படிச்சதுக்கு வேல எல்லா பாக்கனு படிச்ச வேல இது அது மிஸ் ஆக கூடாது அப்டின் வந்து ஐம்பதாயிரத்துக்கு மே போகாது திருப்பி நா வந்து ஒரு டொண்ட்டி இயர்ஸ்ஸு கஷ்டப்படுனு ஒரு ஒரு கோ டி ரூவாய்க்கு ஏன்னா பேமிலி அடுத்தது எதா சேவிங் பண்ணுன்னா வீடு கட்டணு
வீ கட்டணு சேவிங்ஸ் பண்ணணு நம்மளுக்கான செலவு இருக்கு ஆமா
அதல்லா எப்டி கேல்குலேட் பண்றப்போ நா அங்கயே இருக்கறது பெட்ட ருன்றதுதா ஒரு
ஆமா ஆமா ஆமா
போறவங்கள வராதது காரணோ அத்தா சில பேர் அங்கயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க பேமிலியா போயிருவாங்க ஒருத்தர் வேல்யூ வந்து அவுங் ஆ போன வேல என்னவோ அது அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அந்தது அமௌண்ட வெச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதையு ஒரு ரன் பண்ணுவாங்க
ஆமா ஆமா
உங்களுக்கு எதூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருக்கா நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் டூ டென் இயர்ஸ்ல
அ இல்ல இப்ப இதுவரைக்கு எது இது இது வரைக்கு எதுவு இல்ல ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு அ பேசிக்கா ஸ்டார்ட் பண்லான்னு இருக்க அனா பிஸ்னஸ் ஸ்டாட் பண்ற ஐடியா இப்ப இல்ல அ ஃபியூச்சர்ல வந்துச்சுன்ன பாத்துக்கலா அதலா ஒன்னு இல்ல வந்துச்சுன்னா பாத்துக்கலா பண்ணுவோ அதுவு உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா
என்ன நம்ப வீட்லந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஹோட்டல் ஆ ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்ஸு பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்ப எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்புள்க் திருப்பியும் அந்த லகஸ்த்திய நாமளும் கண்டினியூ பண்ணணும்ல நம்புள்க்கு இதே வேல எல்லா இருக்க முடியாது அது ஒரு பா த்ரீ இயர்ஸ்க்கு அதுக்கான பட்ஜெட் எல்லா ரெடி பண்ட்டு திரிப்பியு அத ஸ்டார்ட் பண்ணோ அப்படிதா ஏன்னா நம்புள்க் என்ன வருதோ அத செய்ணு முன்னாடி என்ன பண்ணிட்ருந்தமோ அதுதா பண்ணனு பெருசாலா
பண்ணணு அதுல்லாமா வந்து நம்மளுக் எதுப் புடிச்சிருக்கோ அதுல போனனா இன்னு சந்தோஷமா இருக்கும் அதுக்கான கம்மியான அமவ்ண்ட் வந் தா கூட நம்ளுக்கு கொஞ்சோ நிம்மதியா இருக்கனு மாரி இருக்கும்
அதேதா பிஸ்னஸ் என்றத படிச்சுட்டு அதெல்லா எல்லா சொல்றது உண்ம தா இப்ப நம்ப என்ன மே நல்லா படிச்சோன்னா கரெக்ட்டான நம்ப எதோ அதே சொல்றாங்க டே டூ டே ஸ்பென்ஸ்ன வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தா பரவால்ல இப்ப நம்போ இந்த டிப்போ அ நம்போ டூ இயர்ஸ் முடின்ஞ்சி இன்ஜினியரிங் படிச் நெஸ்ட்டு ஃபைவ் இயர் டென் இயர்ஸ்க்கு அதே யூஸ் பண்ண முடியு அப்டின்னா கண்டிப்ப முடியாது ஏன்னா இந்த ஏ ஐ எல்லா வந்துருனால நம்ம அதுக்கு
க்குது வந்துரும் ரொம்ப ப்ராப்ளம் வராதுல அ
ஆ இப்ப கட் பண்ட்டு கூ ஆ திருப்பி கூப்புடு கூப்புறீங்ளா ஃப்ரீயா இருக்கீங்ளா
ஆ இல்ல ஃப்ரீயா தா இருக்கே ஆனா இங்க மழ ஸ்டார்ட் ஆயிட்ச்சு ஒரு உன்னோ ஒரே ஒரு கால் மட்டு பேசில்லாமா ஆ ஓகே இதோ பண்ற ஆ ஆ ஆ ஓக்